ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ
மானிங் ப்ரோ
குட் மானிங் குட் மானிங் கேக்குதுங்ளா
கேக்குது ப்ரோ
காலை வணக்கம்
காலை வணக்கம் ப்ரோ
என்ன வேலயெல்லா தொடங்கியாச்சா
அது போய்ட்டுருக்கு
போய்ட்டுருக்குங்களா சேரி சேர் சேரி
எல்லா வேலையு பண்ணியாச்சி பண்ணிட்டேருக்க அப்டே பொய்ட்டே இருக்கு
ஓகே ஓக் கே ஓகேங்க ஓகேங்க காலைல இப்பதா எந்திரிச்சி சும்மா அப்டியே வாக்கிங் மாரி சும்மா வெளியே வந்து டீ சாப்ட்டு அப்டியே கால் பண்ண செரி கால் பேசலாமேன் காலைல வேமா எந்திருக்கிற நேரந் தா டைம் கெடைக்குது மத்த நேரோ கொஞ்சோ அங்க ஆஃபீஸ் டைமுக்கு போயிட்டா நெட்ஒர்க் கொஞ்சு ப்ராப்ளமாருக்கு அங்க
ம் ம் ம் ரொம்ப நீங்க ஒர்க் ன்னா ரொம்ப கிராமத்து உள்ளாருக்
ஆ ஆமா கிராமத்துல உள்ள பிரஞ்சா கிராமத்துக்கு கிராமத்துக்கு போஸ்ட் ஆபீஸ் இருக்கு பாத் சரிங்களா அங்கதா ஒர்க் பண்ற ஒரு மூனு கிராமத்து சேத் அது உள்ள நா இருக்கறதுல்லா ரொம்ப கிராம
ம் ம் ம்
ஒரு மூணு கிராமோ சேத்து அந்த மாரி உள்ள போணு அங்க நெட்ஒர்க் ந ரொம்ப நெறைய ப்ராப்ளமாருக்கு அங்க போனா கால் பேச முடியதில்ல கொஞ்சோ டைம் இருக்கு ஆனா கால் பேச முடியிறதில்ல
கால் பேசுன அத நெட்ஒர்க்கு கொஞ்சோ இஷ்ஷுவா இருந்துச்சின்னா உங்களால கால் பண்ண முடியாது
ஒரு மாரி விட்டு விட்டு கேக்குது நீங்கன் சொன்னீங்களா அதுக்கடுத்து இன்னொருத்தங்குட்ட பேசுன அவங்களு அப்படிதா சொன்னாங்க அதோட அப்பறோ நேத்து பேஸ் இது எல்லா நைட்டு கொஞ்சோ ஒர்க்காயிடிங்சி இங்க ரூமுக்கு வந்தா தா நைட் நேரத்துல கொஞ்சோ அந்த நாய்ஸ் இல்லாமருக்க முடியமாட்டேங்குது அதனால இப்ப பகல்ல காலைலயே வேலன்ன எந்திரிச்ச பேசலாமன் போயிட்டு டீ குடிஸ்ட்டு அப்டியே வந்து உங்களுக் கால் பண்ணே கேட்டே அதா உங்கள்ட நீங்க ஃப்ரீயானு
ஓக்கே ஓக்கே ப்ரோ இங்க பாத்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்துருக்காங்க
ஓ செரி
செரி சீக்கி மீன் கொழம்பு வச் சுட்டு ரசோ வெக்கலான்னு ஒரு பிளான்
அப்படிங்களா செரி செரி செரி ம் நேத் து போச்சி நேத்து அதே மாரிதா எப்பயு போலதா காலையில ஆபிஸ் போன ஆபிஸ் போகும் போதுதா உங்களுக்கு கால் பண்ண அந்த ஒம்பது மணிக்கு போகும் போது உள்ளே போயிட்டுருக்கு போதே உங்கள்ட்ட டவர் இருக்கிலாம் போன போன மாரி நேத்து மாரி எப்பயும்போல டிரான்சேக்ஸ் ஏர்டெல் வந்துருச்சு கொஞ்சோ டிரான்ஷெக்க்ஷன்‌ பண்ணிட்டு அவரு எப்பியுமே வந்து அவரு எங்க கூட லா அவரு பேக் எடுத்துட்டு வந்தாரு டெலிவரி என்னென்ன பாத்துட்டு வந்து இப்பல்லா ஓட்டரைய்டிலா வருது ஓட்டரைடி முடிஞ்சதுக்கப்றோ இப்ப எலெக்க்ஷன் முடிஞ்சதுக்கப்றோ ஓட்டரைடி நறைய அப்ளை பண்ணது இப்ப வருது இப்ப போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்தார் கொஞ்சோ பேருக் அது வந்துச்சா அதெல்லா குடுத்துட்டு அப்புறோ முடிச்சிட்டு ரெண்டு பேரு கெளம்பிவன்டோ ஒன்ரை கெளம்பி வந்து பேக்க குடுத்துட்டு அப்புறோ வந்துட்டாங்க அவ்வளோதா வேற ஒன்னு நடக்கல பெருசா அப்புறோ ஈவினிங் வந்து தொவச்சி போட்டு அதுக்கே டைம் கரெக்டா இருந்துச்
நீங்க ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கீங்ளா
அ நா சொன்னல்ல அன்னைக்கி வீட்ல இல்ல வீட்ல இல்ல நா தெளிய தங்கிதாருக்கே நா அன்னைக்கே சொன்னெல்ல உக்காந்து நம் ஃப்ரெண்டு கம்பென்ல வேல பாக்குறாரு அவரு நானு தங்கிருக்கோ பக்கத்ல ஒரே இதுல அவர் சாப்பாடு எடுத் வருவாரு செல் நேரொ
உம் உம்
இல்லெனா கட இல்லேனா நாங்க அடுப்பு வச்சுருக்கோ கேஸடுப்பு வச்சுருபோ அப்பப்ப சமை க்கிறது ரெகுலரா சமைக்க முடிய மாட்டிகிது
எங்ளால சமைக்க முடியமாட்டிது
சமச்சுகுறது ஃப்ரீ டைம் இருந்தா சமச்சுருவோ நைட்டானா தோச எதா ஊத்திருவோ இந்த மதியொ டைம் மட்டு நா போய்ட்டு வரக்கு எனக்கூ கரெக்டாருக்கு அவரெதாது அவுங்க சல பார்சல் குடுப்பாங்க அத ஷேர் பண்ணி சாப்ட்டுக்குறது
ம் ம் ம்
காலைல எப்பயாவ்து தா சாப் டா தா உண்டு இல்லைனா டீய குடிச்ட்டு அப்டே கெளம்பிடுவோங்க அதுக்கு
அது ஒண்ணு ப்ரெச்ன இல்லிங் ப்ரோ கால்ல டைம்ல டீதா இதுதா நம்ள வந்து அப்டி பாத்தீங்கனா அப்டி பசிய
டீ குடுச்சா கொஞ்சோ ஃப்ரெஷ் அப் பண்ண மாரி இருக்கு
உம் டீ கூட எதுவு இது பண்ணி ச சாப்புட மாட்
இல்லேல்ல பிஸ்கெட் அந்த மார்லா நெறைய சாப் புறெலெ எப்பயாது ரொம்ப பசியா இருந்துச்சுனா மட்டு எதாது காலைல போகேல எதாது ஃபன்னு இந்த மாரி டீ ஃபன்னுருக்குல அத வாங்கி சாப்புடுவே
புரியிது புரியிது
இல்லைனா வெறுன் டீ மட்டுந்தா டீ குடுச்சொமா அப்டியே போனா அப்பறோ அதே மாரி அங்க ஆஃபீஸு போயிட்டா அங்க ஒரு கடருக்கு அங்க போனாலு அங்கயு டீ குடிப்பே இல்லேனா அங்க ஏ பி வீட்ல பத்னொரு மணி போல டீ போடுவாங்க அவுங்களு கூப்ட்டு குடுப்பாங்க அவுங்க அவரு கூட வேல பாக்குற வர் வந்து அந்த ஊரேதா சொந்த ஊரே அவருக்கு அதுதா அந்த பக்கத்திலே ஒர் டுவெண்டி ஃபிப்டி மீட்டர் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லதா அவரு வீடு
அப்ற ஏ அவுங்க ரூம்ல ஸ்டே பண்ணிருக்காங்க
அவருல்ல நா ஆஃபிஸ்ல எங்கூட வேலபாக்குறாரு இவரு வந் து ஏங்கூட ரூம்ல தங்கியிருக்குறந்து கம்பெனில வேலவாக்குறாரு வேறோரு கம்பெனில
கம்பெனில உம் ம்
இவர் அ ஏங்கூட வேல வாக்குரவந்து அவரு நா பொ போறன்ல நா போறக்கு நா எடத்து வந்து ஒட்டஞ்சத்திரன் பக்கத்ல ஒரு அதாவது ஒரு அர மணி நேரோ டிஸ்டன்ஸ்லருக்கே அங்க பஸ் ட்ராவலிங் நைட் ட்டு நேரத்துல கெடையாது ஒரு ஒம்போரைய தாண்டி அந்தப்பக்கொருந்து பஸ் ட்ராவலே கெடையாது அந்த ஊருக்கு அதனால எனக்கா ம் எமர் ஜென்சி எதுனாலு கெளம்புறக்கு அந்த நேரத்துலென்ட அங்க வெளிய தங்கிருக்கனால பைக் இந்த மாரி எதுல்ல அதனால இங்கெயே தங்கிக்கிட்டே நா முடுச்ட்டு வேல முடுச்ட்டு இங்க வந்துருவே
நீங்க ஆபீஸ் ஒர்க் தானா ஆனா டெலிவரி ஒர்க் கெடையாது உங்களுக்
வா எ எனக்கு ஆபிஸ் ஒர்க் என் கூட வேல பாக்குரவரு டெலவெரி ஒர்க்.
டெலிவரி ஒர்க் ம் ம் சென்ஸ் சப்லேட்.
புரியல.
இல்ல சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க.
இல்ல என்னமோ கேட்டீங்க அது.
அடுத்த கொஸ்டின் நா கேக்குறது அதுக்கு கொஞ்சோ ஃப்ரீப். அப்போ.
ஆ ஓகே ஓக் ஓகே ஓகே ஓகே. இல்ல நா என்ன சொல்லிட்ருந்தேனு மறந்துச்சு நீங்களே கேளுங்
அதான் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு நானச். ஸ்டே பண்ணிட்டே அப்டின்னு சொல்லிட்டே வந்தீங்க நெக்ஸ்ட்டு ஏதோ எடுத் திங்க நான் நடுவுல குடுக்க போ இது அது ஸ்டக் ஆய்டுச்சு.
குன் தெர்ல டக். நீங்க எவளாந்தாலும் நானே மறந்துருச்சு அது ஒரு செகண்ட்ல என்னைய இது உம்மையே நாவரமாட்டிங்குது.
என்ன ஒர் ஷார்ட் மெமரி லாஸ்
இல்லங்க அது யாறா இருந்தாலு அந்த டக் குனு பேசிட்டு இருக்கைல ஒரு செகண்ட் விட்டோம்ன, அந்த அந்த இது மறந்துரும்ல அந்த மாரி
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஒர்க் பண்ற எடத்துல பிரண்ட்ஸ். பசங்களோட சர்குலேஷன் எப்டி இருக்கு உங்களுக்கு
எங்க ஒர்க் பண்ற எடத்துங்களா ஆ ஆ. இல்லங்க அந்த பையனு நானு கொஞ்ச இப்ப ஏ கூட தங்கியிருக்காருல்ல
உம்
இப்பயு எனக்கு நல்லா ஜெல்லா ஆயிட்டாங்க நாங்க ரெண்டு பேரு ரொம்ப குளோஸு வந்தா அவர் வண்டி வச்சிருக்காரு அங்க.
உம்
ஆஹ் நாங்க பாட்டுக்கு வெளியே சுத் திட்டு இருப்போ சண்டேஸ் ஆனா ஏதா படத்துக்கு போறது நான் வெஜ் எடுத்து சமைக். கிறது எனக்கு அந்த பையனுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு என்னனா நாங்க ரெண்டு பேருந்தா ரூம்ல வேற யார்டயு பேசிக்க முடியாது எங்க ரெண்டு பேரு மூஞ்சியு மூஞ்சியு பாத்துட்டே இருக்க முடியாதுல்ல.
ஆமா.
அதனால எங்களுக்கு சில பேர் இருந்தாலுமே அப்டி இருந்தாலுமே செட் ஆகாது எங்களுக்குள்ள நல்லா ஜெல்லா பாண்டு ஜெல்லாயிடுச். சு செட் ஆயிடுச்சு
ஒர்க் பண்ற எடத்துல
ஒர்க் பண்ற எடோ வந்து நாங்க எப்டினா பிரான்ஞ்சு போஸ்ட் ஆபிஸ் நா ரெண்டு பேரு தாங்க அந்த போஸ்ட் ஆபீஸ்ல ரெண்டே பேருதா
அதா டெலிவிரி பாய் ஒன்னு ஆஃபீஸ் பாய் ஒன்னுங்ளா
ஒரு மூணு வில்லேஜ் அவ்ளதா வேலருக்கு பத்து டூ ரெண்டு தா வேல
ஓ ஓ
அதே மாரி எங்களுக் கீழ ஒரு அஞ்சு போஸ்ட் ஆபீஸ் இருக்கு அதாவது சப் ஆபிஸ் கீழ எங்ளுக்கு சப் ஆபிஸ் வந்து ஒரு ஏரியா அந்த சப் ஆபிஸ்குல ஒரு அஞ்சு போஸ்ட் ஆபிஸ் அஞ்சு போஸ்ட் ஆபிஸ்லியு பசங்க வேல பாக்றாங்க ஏ ஏஜ் ஏ மேஜு பசங்கலா வேல பாக்கறாங்க கொஞ்ச ஏஜ்டு வேல பாக்கறாங்க அவடே தா பேசிப்போ அதா சப்பாபீஸ் வர்றப்ப பேசிப்போ இல்ல எதா டவுட் னா பேசிப்போ அந்தளவுக்கு க்ளோஸ்லாங்கிடையாது
க்ளோஸ்லா கிடையாது
இப்ப ரூம்ல இருக்க பசங்கனா நம்ம எல்லாமே ஷேர் பண்ணிக்றளவுக்கு க்ளோசு அவங்கிட்டிலா அப்பப்ப பாக்றப்ப பேசிக்கிறது என்னடா எப்டிருக்க அந்த மாரி லேடிஸ் வேல பா கேல்ஸு வேல பாக்றாங்க பாக்றப்ப என்னங்க எப்டி இருக்கிங்க அந்த மாரி சும்மா அதாவுதுனா இந்த ஒர்க் ரிலேட் ட்டடா எதாவுது டவுட்டு இல்ல எதாவுது அக்கவுண்ட் போட சொல்றாங்ல அந்த மாரி மட்டும் கால் பண்ணி பேசிப் ப்போ மத்தபடி பெருசா பேசறதுலங்க அங்கலா
செரி செரிங்க அப்ப உங்க கூட இருக்கவங்க உங்ளோட சின்ன பையனா
எங்க டெலிவிரி பாக்றவரா
இல்ல இல அவுங்க ரூம்மேட்
ஆஹ் ஓ ஒரு வருஷோ
ஒரு வருஷோ உங்ளோட சின்னவருன்றிங்லா பெரியவருன்றிங்ளா
சின்னவரு ஒரு வருஷோ என்னோட சின்னவரு
அப்ப அவருக்கு என்ன ஏஜ் இருக்கூ
ஆஹ் எனக்கு டொண்ட்டி ஃபைவ் டொண்ட்டி ஃபோர் ஆ டூ டௌசன் ஒரு டூ தௌசண் ஒன்னு
ஆனா உங்க வாய்சுக்கூ நீங்க சொல்ற ஏஜ்கூ சம்பந்தமேலங்க
சின்ன வயசுல இருந்தே என் வாய்சு அப்டிதா அது நம்பமாட்டாங்க யாரா புதுசா பேசுறவங்கனா ஏதோ பெரியாள் பேசுறனு சொல்லுவாங்க
ஆஹ் கண்டிப்பா இப் நானே வந்து இப்ப என்ன நெனச்ச ச்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டிக்கு மேலருக்
இல்ல இல்ல இல்ல இல்ல அதா இது இப்ப நீங்க மட்டு இல்ல இல்ல என்ட எப்பவுமே யார் பேசுனலு புதுசா பேசற பழசா பேசுரவங்களுக்கு தெரியு ஏன்டா உனக்கு பேரிய ஆள் மாரிருக்கு சொலுவாங்க
ஆ ஆ
புதுசா பேசுறவங்கல்லா ஏதோ பெரிய ஆளு பேசறாங்கன்னு தான் நெனப்பாங்க ஏதாவது சும்மா ஏதாவது பேரன்ஸ் ஏன் தப்பிக்கலா நா தான் பேரன்ஸ்சு பேசுர மாரி நான் தான் பேசுவே நம்பம்பர்லா உண்மைலதான் காலேஜ்ல என் நம்பர் தான் குடுத்து வச்சிருப்பாங்க ஏதாவது ஒன்னுனா வேனா இடைல கூட ஏதோ வெளியே போறதுக்கு எனக்கு தான் அடிச்சார் முடிவெட்ட வெளிய போனாங்க சார் நா அண்ணன்லா சொல்லல அவுங்க அப்பா அம்மாலா வேணும் என்ன செரிங்க சார் விட்டுலா அதலா ஒன்னும் பிரச்சன என் வாய்ஸ் கொஞ்சோ இதா இருக்குறதுனால என் நம்பர் கொடுத்து
அதா தெரியிது தெரியிது எப்படின்னா நீங்க ஒரு கல்யாண ஆகி ரெண்டு பசங்க இருந்தா எப்புடி
இல்லங்க இல்லங்க
சின்ன சின்ன பசங்க இருந்தா இப்ப பொறந்து ஒரு பசங்க இருந்தா எப்படியி
அப் இல்ல இல்ல இருவத்தஞ்சு வயசுதா சில பேருக்கு இந்த வாய்ஸ் வாய்ஸ் கொஞ்சோ கணீர்னு இருக்
ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நானுமே உங்கள அப்புடி தா புடிச் யோசிச்சிட்டு இருந்திந்
அதா அதா அதா அதா டுவெண்டி சிக்ஸ் ஆக போகுது டுவெண்ட்டி ஃபைவ் இப்ப கரண்ட்ல உம் டுவெண்டிசிக் ஸ் ஆகபோது
டுவண்டிசிக்ஸ் ஆ ஆ ஓகே
அவ்ள தா
உம் உம் அப்போ
அவரு எ கூட இருக் கவரு டூடௌசண் ஒன்னு நா டூதௌசண் ஆப்டி இயர் ஆ அதா ஒரு வருஷோ ஒரு வருஷ் இப்ப எனக்கு அவருக்கு டிபரன்ஸு
டிஃபரன்ஸ் அப்ப ஜாலியா தா இருக்கீங்க இன்னு ஜாலியா தா இருக்கு
ஆஹ் ஆமா இல்ல நாங்க இங்க வாய்ஸ் டிப்ரன்ஸ்லா பாக்கறதில்ல நாங்க நாங்க பாட்டுக் பேசிப்போ அதா ரெண்டு பேர்க்கு நல்லா ஜெல்லாய்ட்ச்சு செட்டாய்டுசு எனக்கு அவனுக்கு அந்த பையனுக்கு நாங்க அவ என்னய நா எனக்கு வயசு கூட்டு நா அங்க வேல பாக்குறணு இங்க வேல பாக்குறணு இந்த பாகுபாட்லாருக்காது அவ வந்துட்டானா ரெண்டு பேரு ரூம்க் வந்ட்டா டி குடிக்க போய்ருவோ கெளம்பி மிட் நைட்ல பன்னெண்டு மணிக்கு எந்து டீ குடிக்க போயிட்ருப்போ எதாவொன்ன பேசிட்ருப்போ அப்படியே போவோ எங்க போஸ்டாஃபிலருந்து எதா போனா கூட அவன கூட்டு போவே எங்க யாராவது யாராவது இது பண்ணுவாங்க இப்ப யாரா எங்க போஸ்டாபிஸ்ல ரீசாண்டா கூட ஒருத்தரு சார் ரிட்டர்மெண்ட் ஆனரு அத அவர அப்ப மட் டுமே எங்க சப்பாபீசல வச்சு எதாது சாப்பாடு மாரி எதாவ்து அவங்க போகய்ல பண்ணிட்டு போவாங்க அப்போ இவனயு கூட்டு போவ எ போஸ்ட் ஆப்பிஸ்ல எல்லாருக்குமே தெரியு எங்கூட தங்கியிருக்கனால அவன அங்க போய் சாப்பிட கூட்டு போவே அங்க வருவா அதெல்லா அந்த மாரி பழக்கம் ஆயிடுச்சு
தம்பியா அப்ப அந்த தம்பி என்ன ஒரு கம்பெனியில ஒர்க் பண்
அவங்க இது டெக்ஸ்டைல்ஸ் ரிலே ரிலேட்டடா தா படிச்சிருக்காங்க
ஆஹ் ஆஹ்ஆஹ்
நிட்டிங்ல அங்க ஒரு கம்பெனி இருக்கு இங்க நா வந் தங்கியிருக்க எடத்துல நிட்டிங் நிட்டிங் இருக்குல அதாது தப்பாங்கல்ல நூல யா வந்து அப்டியே துணியா மாத்துவாங்க
உம் உம் உம்
அந்த அந்த டிவிசன்ல இவே ஒரு சூப்பர்வைசரா அ வேலபாத்ட்டு இருக்கா
சூப்பர் வைசரா இருக்கார் தம்பி சூப்பர் சூப்
ம் ஆஹ் சென்னைக்கு போற ட்ரை பண்ணிடிருக்கா சென்னைல ஒரு ஏரியால ஆஹ் ஓகே ஓகே கால் ஆயுச்சுங்களா செரி அடுத்த கால்ல கூட பேசலாங்க ஓகே ம்